வணக்கம் ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க ஆ நா ரொம்ப சூப்பரா இருக் க்க என்ன பண்றீங்க சாப்டீங்களா
ஆ சாப்பிடாச்சி ஆஹா இவ் கொஞ்சோ லேட்டாக சாப்ட்டே ஓகே ஒன்னும் பிரச்சின இல்ல இப்போ நம்ம டாப்பிக் வந்து எந்த மாரி எடுத்துக்கலாம் நம்மதா இப்ப ஃபெஸ்டிவெல்லா நெறையா இருக்குல்ல திருவிழாக்கள் அத பத்தி நம்ம பேசுவோம் உங்களுக்கு இப்ப நா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறே இந்த தீபாவளி பத்தி நா சொல்றே எங்க ஊர்லல்லா எப்ப இருக்கும் எப்டி பண்ணுவாங்க அப்டின்னு ஆஹ் தீபாவளிலாம் பாத்திங்கன்னா எனக்கு இப்போ அதிகமா சொல்ற அளவுக்கு இல்ல பெருசா எனக்கு அது பெருசா இல்ல சின்ன வயசுலல்லா எப்டி சொல்றது எல்லா கொழந்தைங்களுக்குமே இருக்குற மாரி சின்ன வயசுல ஸ்கூல்லாம் போம்போது ஹா தீபாவளினாலே ஃபர்ஸ்ட்டு கேலண்டர்ல பாத்துருவோ எப்யே ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டு கேலண்டர் வந்தவோட்னே ஃபஸ்ட் என்ன பண்ணுவோ அந்த நியூ இயரு எந்த மாசஷதுல்ல எந்த மாசத்துல ஹா தீபாவளி வருது எந்த தேதியில வருது இதெலாம் செக் பண்ணுவோ அப்ப தீபாவளி வந்தோனே ஒவ்வொரு மாசம் வரும்போதும் பாப் ப்போ எவ்ளோ நாள் இருக்கு தீவாளிக்கு அப்புறம் கிட்ட ஒரு பத்து நாள் இருபது நாள் வந்தோனே கவுண்ட் ரிவர்ஸ்ல பண்ணுவோ இன்னோ பத்து நாள் இருக்கு இன்னு ஒரு அஞ்சு நாள் இருக்கு இன்னோ ரெண்டு நாள் இருக்கு அந்த மாரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஏல்லாம் பாத்தா எவ்ளோ பட்டாசு வாங்குவோ எங்க வீட்ல அந்த பட்டாசு சு வாங்குவோ இத வெடிச்சோம் அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா வந்து பகிர்ந்து கொள்வோ நண்பர்களோட அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்புறம் தீபாவளி வந்துரும் தீபாவளி வந்துட்டுனா அது வந்து ஆ எப்டி பாரத்தீங்கன்னா எங்க வீட்டுல காலையில வந்து ஒரு நாலு மணிக்குலா எழுந்துருவோ எழுந்துட்டு என்னதேச்சு தல முழுவிட்டு அப்புறம் வீட்ல அம்மா வந்து படைக்கிறதுக்கு தேவையான அந்த அந்த பஜ்ஜி அந்த சூவைய்யோ உருண்ட அதே மாரி பாத்தீங்கன்னா எங்க வீட்ல படைக்கிற அன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்ய மாட்டாங்க அது எங்க அப்பா அந்த மேரி ஒரு ரூல்ஸ் படைக்கிற அன்னைக்கு செய்ய மாட்டாங்க ஆனா மத்த வீட்ட வீட்டுங்கல்லலா செய்வாங்கு நெனைக்கிறே தீவாளி அன்னைக்கு தீவாளி அன்னைக்கு எங்க வீட்டில ஆனா நான்வெஜ் செய்ய மாட்டாங்க அந்த இட்லி சாம்பார்ரு பஜ்ஜி அந்த சூய்யோ உருண்ட அதெல்லா செஞ்சு படைப்பாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் இருந்தாங்கன்னா நாங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் படைச்சிட்ட பிறகு பட்டாசு வெடிப்பாங்க அதுலேயே ஒரு போட்டி என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா யார் வீட்டில ஃபர்ஸ்ட்டு படைச்சிட்டு பட்டாசு வெடிப்பாங்க அப்டின்ற மாரி ஒரு பசங்க எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் பக்கத்து வீட்டு பசங்களுக்கு எங்க வீட்டு பசங்களுக்கு அந்த மாரி சோ இந்த மாரி வந்து காலையில நடக்கும் அது இது முடிச் அஞ்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அ மதியத்துக்கு மேலே வந்து நோம்பு தரப்பாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு ஒத்தடுப்பு வீட்ல வச்சிட்டு அதுல பாத்திங்கனா அ எண்ணெய்லா ஊத்தி அதிரசம்லா போடுவாங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா அதுல அதிரசம் எடுத்து போட்ட ஒடனே அதுல ஒரு மாரி பஃபுன்னு இருக்கும் ஆயில் அதிகமாக இருக்கு அதுல அத நாங்க அத ப்ரஸ் பண்ணி அந் அந்த ஆயில கொஞ்சோ பண்ணன்னா தனியா வரு
கம்மி பண்ணி பேப்பர் வச்சு எடுப்பாங்க இல்லையா
அத வச்சு கொஞ்ச ப்ரஸ் பண்ணா கொஞ்ச ஆயில்லா கொஞ்சம் ரிமூவ் ஆகு அத பண்ணுவோ அத முடிச்சிட்ட பிறகு அப்பறமா ஈவ்னிங் போயிட்டு படச்சிட்டு வருவாங்க இதுக்கு நடுவுல பட்டாசு வெடிச்சிட்டு இருப்போ இது தா எங்கள் வீட்ல வந்து தீபாவளி அந்த மாரி நடக்கறது உங்க வீட்ல எந்த எப்டி நடக்கு இதோட வித்தியாசமா நடக்குமா
எங்க வீட்ல தீபாவளி அதெல்லா இல்ல அ எங்கள்ல வந்துட் ட்டு அ ரம்ஸான் பக்ரீத்து
ம்
அப்டிதா ஆனா எங்க பெரிம்மா வீட்ல வந்துட்டு கொண்டாடுவாங்க தீபாவளி அவங்ளு புது ட்ரெஸ் எடுப்பாங்க நாங்க கொஞ்ச சின்ன புள்ளையா இருக்கும் போது எனக்கு எ தம்பிக்கு வந்து ட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க நாங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போயிடுவோ கொஞ்ச பக்க பக்கந்தா என்ன ஒரு பத்து நிமிஷ கால் மண்நேர தூரம் தா இருந்தாலுமே ஒரு ஒரு நாள் நைட் அவுங்க வீட்டுக்கு போயிடுவோ போயிட்டு வந்துட்டு தூங்கி எழுந்துருச்சு ஆனா அவங்க வந்துட்டு நான்வெஜ் செய்வாங்க நான்வெஜ் செஞ்சு படைப்பாங்க கறி கொழம்போ இல்ல வந்துட்டு ஆமா கறி கொழம்பு தா வைப்பாங்க இட்லி காலையிலயே டிஃபனுக்கே வந்துட்டு அவுங்க வீட்ல வந்துட்டு நான்வெஜ் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க சமைச்சிருவாங்க சமைச்சு என் அ சுயா உருண்ட செய்வாங்க சுயா உருண்டனே எனக்கு அந்த அந்த டைமுக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட் சாப்பிடும் போது நல்லாருக்கு அது கொஞ்ச அந்த டைமுக்கு வந்து து நல்லா இருக்கு அதனால அந்த சுயா உருண்ட அதெல்லா வந்துட்டு இப்ப கொஞ்ச என் தங்கச்சி வளந்ததுக்கு அப்புற எந்தங்கச்சி எனக்கு வந்துட்டு ட்டு செஞ்சு குடுப்பா அது வந்துட்டு அந்த அவ எங்க பெரிமா செய்யறதோட எந் தங்கச்சி செய்யறது வந்துட்டு கொஞ்ச நல்லா இருக்கு எங்க பெரிம்மாக்கு அந்த அளவு கு அவ்வளவா செய்ய தெரிய வராது ஆனா அந்த உருளை கிழங்க அந்த மசா ல் மாதிரி பொறியல் செய்வாங்க இல்லையா வேக வச்சு செய்வா அது எங்க பெரியம்மா நல்லா பண்ணுவாங்க அத எனக்கு வேணு அப்டின் சொல்லிட்டு அப்ப நா மாசமா இருக்கும்போது கூட நா கேட்ருந்தே அதனால எனக்கு ஒரு டைம் செஞ்சு குடுத்தாங்க அவங்களுக்க அது தா வராது ஆனா அவு ங்க வந்து முறுக்கு சுடணு அதிர்சோ சுடணு ஆஹ் நெறைய வந்துட் டு நம்ம வந்துட்டு கொஞ்சோ அக்கா தங்கச்சிங்கள்காவ அண்ண தம்பிங்களுக்குலா குடுக்கணு அப்டின்ட்டு அவங்க நெனைப்பாங்க ஆனா என்னோட பெரியம்மா வந்து அதர்சம் மாவுங்கறத சுட் சொதப்பிடுவாங்க அதுர்சத்துக்கு அவுங்களுக்கு செட்டே ஆகாது
ஆமா நறைய பேரு ம் ஆமா எங்க வீட்ல கூடோ ஆஹ் உம் உம் உம்
ஓ அவுங்களுக்கு என்ன அத தட்டி தட்டி அவூங்க குடுத்தானாக்கா நா எண்ணெய்ல போட்டு வந்துட்டு பொறிச்சு எடுத்து குடுப்பே அஹ் முறுக்கு வந்து நாங்க கொஞ்சோ புழிஞ்சு வெச்சுடுவோ ஒரு ஒரு ஒரு நாலு முறுக் க்கு புழிஞ்சாக்க அத நம்ம ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் அவுங்க வந்து போடுவாங்க புழிஞ்சு வெப்பாங்க அவுங்களால அவங்க கொ கொஞ்சோ முடியாது இல்லையா ரொம்ப நேரோ அழுத்தி பிடிக்கிறதுக்கு உமாக்களுக்கெல்லா அதுனால்ல சிர் நீ போயிட்டு உட்காந்துட்டு முறுக்குங்க சூடுமா நா வந்து பிழிஞ்சு குடுக்குறே அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாவு வந்துட்டு இது பண்ணி உருட்டி அவுங்களுக்கு அந்த உதவி எல்லா செய்ற அதுக்காக முன்னாடிே ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்துட்டு அவுங்க கொஞ்சோ வந்துட்டு செஞ்சு வெச்சுப்பாங்க அது படைக்கிறதுக்கு கொஞ்சோ தனியா வச்சுப் போங்க எங்களுக்கு குடுக்கறதுக்கு தனியா வச் வெச்சுப்பாங்க ஏனா நா போயிட்டு உதவி செய்யறேன்லா இப்போ நம்ம குடுக்கலனா நமக்கு கோவோ வரும்ல
ஆமா ஆமா கரெக்ட்டு தா ம்
தனிய எடுத்து வெச்சுட்டா அப்புறோ படைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வெச்சுட்டு அப்புறோ தா நமக்கு குடுப்பாங்க
உம் நீ நீங்க சொன்னது போல இந்த அதர்சோ கூட எங்கள் வீட்ல அப்டின்னா எங்க அம்மா கொஞ்சோ அதெல்லா கரெக்ட்டா பண்ணிட்டுவாங்க அதர்சோ ஆனால் எங்கள் பெரியம்மா எங்க எங்க ஆயா வீட்டு அவுங்கெல்லா பாத்தீங்ன்னா சொன்ன மாதிரி கல்லு மாதிரி தா இருக்கு அது எத்தனை எங்க அம்மா ஒரு தடிய ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஒவ்வொரு வருஷமு கரெக்டா அதுரசசோ என்ன பண்ணுறது எப்டி போடுறது அதே சேம் ஐடியா தா சொல்லுவாங்க எங்க அம்மா ஆ பாதி அதிரசோ போட்ட ஒரு பங்குக் க்கு ரெண்டு பங்கு மாவு போட்னு சொல்வாங்க இன்னிக்கு வரைக்கு திருப்பி திருப்பி என் கால்ல விழுந்துட்டுருக் அனா இன்னிக்கு வரைக்கு கேட்டுட்டுதா இருக்கே அப்
அதே தா ஆ நா இல்ல ஒரு சில டைம்ல நல்லா வரு ஆஹ் அப்டின்ற நேரத்துக்கு பார்த்தா ஒடஞ்சு ஒடஞ்சு போயிடு அதிர்சோல்லா ஒடஞ்சி ஒடஞ்சி இருக்குமோ அது பாக்கும்போது உனக்கு தாம்மா அ திர்சோ வந்துட்டு செடி வரலல்ல உனக்கு தா செட்டாவலல்ல உனக்கு அதிரசத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டலல்ல நீ ஏ அதிர்சோ சுடணுனு சொல்றே ஒரு சில டைம் தூக்கி போட்டா கூட ஒடையாது அந்த அளவுக்கு கொஞ்சோ கட்டியா இருக்கு ஒடையாத மாதிரி அது புட்டு சாப் ட்டாலு டக்குன்னு போடவு முடியாது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில டைம்லா பண்ணிர்க்காங்க அதுனால எனக்கு அந்த சக் க்கரா அதுர்சத்தோட எனக்கு அந்த வெள்ளப் பா வெள்ள அதுர்சோ செய்வாங்கல்ல அது புடிக்கு அது கொஞ்ச வந்து ட்டு சாஃப்டா இருக்கனு ஒடஞ்சது ஒடையனு அது கொழந்தைங்களுக் கூடங் குடுக் கிறது நல்லது
ஆமாம்மாம்மாம்மா அது கொஞ்ச ப்ரௌனா இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கு எனக் கூட அந்த சக்கர அதுர்சோ
உம் வெள்ள அதுர்சோ நல்லா இருக்கு அது பண்ணுவோ அதுதா அதுக்கப்ற வந்துட்டு பட்டாசு வெடிப் போ என்னுடைய மாமாலா நாங்க இங்குட்டு கொண்டாடலனாலும் பட்டாசுலா வெடிப்போ ஆஹ் சின்ன வயசுல நாங் பட்டாசுக்லா பயப்படும்போது வந்துட்டு என்னோட மாமா கூப்ட்டு போயிட்டு பட்டாசு இது நா பாத்துக்குறே நா புடுச்சுக்குறே நீ வந்துட்டு பட்டாசு வெ வெடி அப்டின்லா சொல்லுவாங்க அதுக்கப்ற கொஞ்ச கொஞ்சமா பழக்கமாய்ட்டு ரொம்ப பெருசே இல்லனாலு கொஞ்சம் வெடிப்போ ஆன என்னோட மாமா கொஞ்சக் கூட வந்து நா இங்க நீக்கறே நீ போய் வச்சிட்டு வானா வச்சுட்டு வருவோ ஆட்டோ பாம் அந்த மார்லா வெடிப்போ கொஞ்ச நாள் போனதுக்கப்றோ கொஞ்சோ நம்ப பெரிய பிள்ள ஆனதுக்கு அப்றோ நம்ம கொஞ்சோ ஆ சங்கு சக்கர அதெல்லா நைட் வீட்ல வந்துட்டு இது பண்ணுவோ இப்ப பசங்க இப்ப எ நம்மளோட பசங்க அந்த மாதிரி வந்துட்டாங்கல்ல அவுங்க வந்துட்டு வெடிக்கணு அப்படின்ட்டு ஆசப்படுறாங்க இப்ப லேட்டஸ்ட இப்ப பட்டாசு வெடிச்சோ அப்பிடின்னாக்கா தீபாவளிக்கு வெடிக்கல
ம் ம்
ஏ இப்போ வந்துட்டு போன போன மாச லாஸ்ட்ல வந்துட்டு பெரிமா வீட்டுல வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிருந்தாங்க அந்த பங்க்ஷன் எல்லா முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு அப்ற என்னோட பசங்க ஆமா இல்ல ஆஹ் எந் தங்கச்சி ஓட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லி ஆ வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட் வர சொல்லி நைட்டு வெடிக்கலா பசங்களா இருந்தாங்களா வெடிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா பிளான் பண்ணி பிளான் பண்ணி டைம் இல்ல ஏன்னா ஒரு பங்க்ஷன்னுங்கம் போது வேலை எல்லா இருக்கு லாஸ்ட் டைம்ல ஏதாவது மறந்துட் டு இருப்பாங்க அந்த டைமுக்கு வந்துட்டு கொஞ்சோ என்னோட பையனுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல ஐ சி யு-ல இருக்கற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவு முடியல சோ அந்த டென்ஷன்னால கொஞ்சோ வந்து அதனால இதாயிடுச்சு அதுக்கப்பறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்பறோ ஒரு ஃப்ரைடே அவங்க வீட்ல ஃபங்க்ஷன்னாக்க சண்டே நைட் அந்த மாதிரி வெடிச்சோ பட்டாசு வெடிச்சு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி பசங்களா நம்ம சும்மா அத பாத்துட்டு கொஞ் இதாலேயா அது பண்ணிட்டு என் பொண்ணுதா மீ வெடிக்குது மீ வெடிக்குது மீ அப்டின்ட்டு சொல்லி சொல்லி அது கொஞ்ச ஒரு ஜாலியா போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு கெட் டுகெதர் மாதிரி எல்லார் மே வந்துட்டு மீட் பண்ணோ எந் தம்பி வந்துட்டு ட்ரைனிங் கிளம்புனா கேரளாக்கு நா ஊருக்கு மறுநாள் அ மண்டே இல்லாம செவ்வாகெழம காலல ஊருக்கு கெளம்புறே எந் தங்கச்சியு வந்துட்டு திரும்பி அப்ராட் போறா எங்க அக்கா அப்ப தா என்ட்ரி ஒ ரு ஒரு மூணு நாலு நாள் இருந்திருப்போ சோ அதனால எல்லாருமே மீட் பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்னைக்கி வந்துட்டு பிரியாணி செஞ்சு எங்க அப்பா சமைச்சாரு ஆனா நி பிரியாணி சூப்பரா வந்துச்சு ப்ரா செஞ்சாரு செஞ்சு மதியோ சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரு டா அபை சொன்னதுக்கு அப் ப்ரோ நானு நா தா லாஸ்ட் செரி கெளம்புனா
ஓகே ஓகே ம் ம்
கொஞ்ச தூரமா போணு மாமா பொண்ணு அவங்களா எங்க வீடுதா கே பக்கத்துல தானே சொன்ன அதனால நா கொஞ்ச லேட்டா எங்க வீட் இல்ல என்னோட தம்பி கெளம்பிட்டா கேரளா கெளம்பிட்டா தம்பி பொண்டாட்டி கிளம்பிட்டாங்க அப்பா எல்லாருமே போயிட்டாங்க என்னுடைய கணவர்ரு கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு நா கொஞ்சோ இருந்து எல்லா கொஞ்சோ செட்டில் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணனு இல்லையா கொஞ்சோ எல்லாமே கிளீன் பண்ணி அரேஞ்ச் பன்ட்டு அப் ஒரு அட்ட வாரம் நீங் போங்க அப்டின்னுட்டு நைட் எல்லாருமே சாப் ப்டுட்டு அப்புறமேட்டா வீட்டுக்கு போயிட்டாச்சு
ஓகே ம் ந நீங்க வந்து எல்லா விஷயத்தையு கொஞ்ச ரொம்ப ஞாபகச த்தி அதிகனு நெனைக்குற ரொம்ப டீப்பா எல்லாத்தையு ஞாபகோ வெச்சிருக்கீங்க
அப்புடி இல்லைங்க இப்ப ரொம்ப மறந்து டங்க எ நா வந்து வேலைக்கி போறப்பல்லா வந்த் டே எப்டி சொல்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது கேட்டா கூட சொல்லுவே எங்க கல்யாணோ ஆனதுக்கு அப்புறோ அதுவு இது ஒரு ஒர்க் ஒன்ற ரெண்டு வருஷமா ரொம்ப ஞாபகம் மறதி இருக்கு எனக்கு
ம் இல்ல எங்க அம்மா கூட இப்படிதா எதாவது என்ன சொல்லுவாங்கனா எதாது எப்பயோ எப்பயோ ஒரு இருவது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போயெரி அப்டியே லைவா நடக் மாரி எல்லாயிடுச்சு சொல்வாங்க நீ எனக்குல்லா சொன்னனா ஒரு பத்து செ கேண்ட்ல ஒரு அஞ்சு செகேண்ட்ல சொல்லி முடிச்சிருவ அவ சொன்னான்னா அங்க அந்த தம்பி என்ன செ கண்ட் நடத்ததோ ஃபுல்லாத்தையு சொல்வாங்க ஓகே நா ரொம்ப நல்லா பேசுனீங்க இப்ப த்த நம்ம நேரோ முடியிற இந்த ஒரையாடல் நம்ம இதோட முடிச்சுக்கலா நன்றி வணக்கம்